ஹலோ என்ன பண்றீங்க
கொஞ்ச ஒர்க் போயிட்டு இப்பத கொஞ்சோ சாப்டறதுக்கு வந்தேங்க
அப்டிங்களா செர் செரி நா சாப்டுட்டே எங்க வீட்டுல சப்பாத்தி வெள்ள குருமா
வெள்ள குருமானா என்னங்க
அது வெள்ளயா இருக்கு குருமா நம்ம சாதாரணமா சப்பாத்திக்கு சாப்டறதுல்லா மஞ்ச கலரா இருக்குல்ல
ஆ நா செய்யறது வெள்ளக்கலர்ல இருக்கு
வெள்ள கலர்ல எப்டிங்க குருமா இருக்கு
வொய்ட் குருமா நீங்க கேள்விப்பட்டதுல்லையா எப்டி செய்யணு நா சொல்லட்டுமா
இல்லங்க சொல்லுங்க எப்டின்னு செய்ய தெரியாதே
ஒண்ணு இல்ல நம்ப குக்கர் இருக்குல
ஆமா
அதுல எண்ண ஊத்திட்டு
எண்ண ஊத்திட்டு
ம் எண்ண ஊத்திட்டு பட்ட கிராம் இருக்குல்ல
அத போட்டுட்டு நல்லா வெடிக்க உட்றணும்
ஆ பட்டகிராமெலாம் நல்லா பொரியணும்
ஆமா எண்ணயில நல்லா பொரிஞ்சதுக்கு அப்றமா
ம்
வெங்காய நல்லா சிலைஸ் சிலைஸா அறிஞ்சு வச்சுக்கணுங்க
ம்
அத அறிஞ்சு வச்சுட்டோம்னா அந்த என்ன பொரிஞ்சதுல
ம்
அதுலயே வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கணும் அதாவது ரொம்ப கருஞ்சு போயிட கூடாது ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம போட்டு ஃபிரை பண்ணிக்கணும்
ம் ம்
ஃப்ரை பண்ணிட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்ச போடும் அந்த பச்ச வாசன போற அளவுக்கு இ்ஞ்சிபூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல நம்பா கேரட்டு
ம்
பீன்ஸு காலிஃபிளவரு பட்டாணி இருக்குல்ல பச்ச பட்டாணி
ஆமா
அது எல்லாத்திமே போட்டு லைட்டா வதக்கணு அந்த எண்ணெயில ரொம்ப வதக்க கூடாது லேசா அந்த எண்ணெ வந்து காய்கறிலலாம் பட்ற அளவுக்கு வதக்கணு
செரிங்க
வதக்கிட்டே இருக்கும் போது நடுல இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணு தேங்கா பச்ச மொளகா கசகாசா முந்திரி ஆ பெருஞ்சிரகோ இது எல்லாமே போட்டு ஜார்ல வந்து அரச்சிகணு பச்ச மொளக வந்து நம்ப எவ்ளோ குருமா வைக் வக்கிறமோ அந்த அளவுக்கு பச்ச அந்தளவுக்கு பச்ச மொளகா காரோ மொத்தமே நமக்கு காரம் வந்து அந்த பச்ச மொளகா மட்டுதா இந்த குருமாக்கு வேற எதுமே மொளகாத்தூள் எதுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோ அத வந்து ஆட் பண்ட்டோம்னா நமக்கு கலர் மாறிடு
ம் எங்க வீட்ல வேற லைன் கொஞ்சோ ஃபால்ட் ஆயிடுச்சுங்க அதனால இப்ப அதுக்கு ஆள் வருவாங்கன் நெனைக்கிறே
அப்டிங்ளா செரிங்க செரி செரி
ம்
சேர் நீங்க பாருங்க
ம் செரி
ஹலோ கேக்குதுங்கலா
ம் சொல்லுங்க
என்னாச்சி லைன் போயிடுச்சா
ஆமாங்க
ஒ ஒ எங்க வீட்லைங்ளா
வீட்லங்க லைன் போயிடுச்சி நேதிஸ் நேத்தில இருந்து இல்ல ஆள் வரே வரேன் சொல் டு வரவே இல்ல இன்னைக்குதா வரேன் இருக்காங்க வந்து பாக்குறாங்குன் நெனைக்கிறே
அப்டிங்கள செரி செரி கரண்ட்டே இல்லாம எப்டி இருந்தீங்க
ம் இல்ல இன்னொரு சர்வீஸ் இருந்ததுனால அதுல இருந்து இத மாத்திக்கிட்டோ
ஓ ஓகே ஓகே
சேர் நீங்க சொல்லுங்க அது எப்டி செஞ்சீங்க
அதா அத எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் சொன்னேல்ல தேங்கா பெருஞ்சீரகோ முந்திரி சோம்பு
ம் ம்
பச்ச மெளகா வந்து நம்ப காரத்துக்கேதளவு பச்ச மெளகா
ம்
அத எல்லாத்திமே மிக்சில போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டா அரைச்சிகணு
ம்ம் சரிங்க
அரைச்சிட்டு நம்ப எல்லா வதக்கி வெச்சிருந்தோல
ஆமா
அதுலே தூக்கி ஊத்தணு அது ஊத்திட்டீங்கனா ஒரு ரெண்டு விசில் குக்கர்ல உட்டு எடுத்துட்டீங்கனா
ம்
சூப்பரா இருக்கும் குருமா ஏறக்கி வெச்சிட்டு கொஞ்சோண்டு பாலு காச்சி ஆற வெச்ச பாலு
பால் ஊத்தணுமாங்க அதுல ஆ ம்
ஹலோ ம் இங்க பாரு சரி அதையு ஊத்திட்டீங்னா சூப்பரா இருக்கும் டேஸ்டு
ம் து சப்பாத்திக்கி பூரிக்கி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு
ஆமா அந்த சப்பாத்திய விட பூரிக்கு சாப்பிட்டீங்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு
ம்ம் ம்
பண்ணி கலே
செர்செரி ம் நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேங்க ஹலோ பிளான்